வணக்கங்க
வணக்கங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
ம் நா சாப்பிட்ட இப்பதா பச்சு அப்டியே சும்மா நடந்துட்டு இருக்க நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானு அதே தான்பா சாப்ட்டுட்டு
ம்
அ அப்டியே நடந்துட்டு கொஞ்ச நேரோ வாக்கிங் பண்ட்டு ஒரு வாழப்பழம் சாப்பிட்டு
ம்
அப்றோ ஒரு டெ லெவன் ஓ க்ளாக் ஆய்டுங்க படுக்கதுக்கு லெவன் லெவன் தேட்டி கூட ஆய்டுது படுக்கற்துக்கு அப்டி தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆய்டுது காலைல சிக்ஸ் ஓ க்ளாக்லா எழுந்துருவ சிக்ஸ் இல்ல ஃபைவ் தேட்டிக்கு எழுந்துருவ வெள்ளிக்கெழமனா கொஞ்சோ சீக்கிரோ எழுந்துருவ
ம்
இல்லன்னா இல்ல மறுபடியு கொஞ்சோ படுத்துனு தூங்குவோ ஒன் ஹர் கொஞ்சோ ரெஸ்ட் எடுப்போ மறுபடியு இப்போ அ இப்போக்கு ஒரு சிலரால கொஞ்ச பேச பேசுறது டைம் இல்லாத சுத்தி இருக்க அப்படி பிஸியா போயினுக்குது மத்த நாலுதுல பரவால்ல
பரவாலிங்
அ ஒர்க் இல்லாதம் போது ஓரளவு அந்த நாள் ஓடிடு
ம்
கொஞ்சோ ரெஸ்ட்டா ஓடு ஒர்க் இருக்கிறனால வீடு க்ளீன் பண்ணு இல்ல மாடி போய் க்ளீன் பண்ட்டு வர்ணு துணி தொவைக்கணுன்னா அந்த நாள் ஃபுல்லா மூணு மணி வரையு ஓடுங்க மத்தியான சாப்பாடே நாலு மணி ஆய்டு சாப்பற்துக்கு ம் அவ்வள வேல யாரு செய்ய மாட்டாங்க எ ரெண்டாம்பள பசங்க எங்க வீட்டுக்காரு போய்ருவாரு இது இவங்கள யார் பேரு இருக்க மாட்டா நானு எங்க மாமியாரு மட்டு தா இருப்
மாமியார் செய்ய மாட்டாங்களா மாமியார செய்ய வெக்க வேண்டியதான
வ நைன்ட்டி அபௌவ்
நைன்டி அபோ பரவால்லயே நைன்டி அபோ இரு
எய்ட்டி சிக்ஸ் ஆமா எய்ட்டி சிக்ஸ் இருக்கு நைய்ன்ட்டி இருக்கு கரெக்டா அந்த ஏஜ்ல தா இருப்பாங்க
பரவால்லயே நல்லா ஹெல்த்தியா சாப்
ம் இருக்காங்க அதா அந்த மாரி பராமரிக்கிறோ ஆ அப்டி இல்லப்பா எவ்வளோ ஒடம்பு சரிலன்ன எ ஹஸ்பண்ட் கொஞ்சோ நல்லா பாத்துப்பாரு
ம்
அதனால தா கொஞ்சோ ஓகே ஓரே ஓகே மாரி தா இருக்கு ம்
ஹஸ்பண்ட் பாத்துக்குறாங்கன்றத விட ஹஸ்பண்ட்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல பாத்துக்கறதுக்கு
ம் ஆமாங்க அது என்னவோ கரெட்டு தா
அ இப்பெல்லா யாருங்க பாக்குறாங்க ஆ நடக்குறாங்களா மாமியாரு
ஆ நடக்குறாங்க நடக்குறாங்க
ஆ நடக்கறாங்க எல்லா வே அவங்க வேலைய அவங்களே செஞ்சுக்கிறாங்களா
ஆமா நடக்குறாங்க அவங்க வேலைய அவங்க செஞ்சுக்கிறாங்க என்னிக்குடா ஒரு நாள் ரொம் ரொம்ப ஒடம்பு சரியில்லனாதா அ படுத்துட்டாங்கன்னா கொஞ்சோ தூக்கி விடுற மாரி இருக்கு மத்தபடிலா ஸ்வ ஸ்லோவா நடந்து ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ஆ வாஷ் பண்ணி என்னத்த அவுங்கள குளிச்சிப்பாங்க அதெல்லா ஒன்னு செஞ்சிப் ரொம்ப முடியாத பச்சத்து தா நாங்க பாப்போ
பரவால்ல இந்த மாரி இருந்தா ஒன்னு பிரச்சன இல்ல கொஞ்சோ படு த்த படுக்கியானா அவங்களுக்கு கஷ்ட்டோ செய்ற நம்ளுக்கு கஷ்டோ
ம்
என்னவாருக்கு பரவால்ல ஹெல்த்தா சாப்ட்டு பையே மருமக எல்லா சேந்து ஒன்னா பாத்து க்கறதுனால அவுங்களுக்கு கொஞ்சோ தெம்ப்பாருக்கு தெம்ப்பா இருக்றனாலதா இவ்ளோ நாள் இருக்காங்க ம் அப் மரிமக நல்லா பாத்துக்குறா பையே நல்லா பாத்துக்கிறா நம்ம நிம்மதியாருக்கோ அப்டின்ற ஒரு மன திருப்தி இருக்றதுனால தா இவ்ளோ நாள் அவுங்க நல்லா ருக்காங்க சேரி அந்த பிளஸை அந்
ஆ அ
இந்த பிளஸ்ஸிங்கெல்லா பாத்தீங்கன்னா உங்ளுக்கு தா வந்து சேரு
இல்லெல்ல அது என்னவோ கரெக்ட்டு தா கிட்டத்தட்ட இருவத்தொரு வர்ஷோ ஆய்டுச்சு
ம்
அவுங்க என்ன சொல்றது கொஞ்சோ ஒரு மாரிதா அவுங்க ரொம்ப பேசுவாங்க இது பண்ணுவாங்க பட் நா எங்க வீட்டுக்கார கொஞ்சோ அஜ்ஸ அஜ்ஸபுலு எங்க அம்மா அப்டி தா எங்க அப்பா எங்க அம்மா அப்டிதா இப்டிதா இருக்குனு அப்டின்ற மார்லா கொ ஞ்சோ என்ன கொஞ்சோ கைட் பண்ணிக்கினாரு என்ன கொஞ்சோ அஜ்ஜஸபுல் நா என்ன பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு அவுங்க என்ன பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிகுவாங்க அந்த மாரில்லா ஒன்னு பிரச்சனயே இல்லப்பா
பரவால்ல
த இது தா ம் ம்
ரெண்டு பேருக்குமே அவுரு விட்டு குடுக்காம பண்றாரு பாருங்ளே அவுரு
ஆ அத‌ தா கிரே ட்டுதா அது ஒரு ச ஒரு வகைல எனக்கு கொஞ்சோ இதுவாதாருக்குது
ம் அப்பறோ என்ன சமச்சீங்க நீங்க இப்போ
நானு சப்பாத்தி ஆ சிக்கன் கிரேவி செஞ்சிட்டு
ம்
அது சாப்ட்டுட்டு சேர் சி க்கன் கோழி ஹீட்டு ஆல்ரெடி கொஞ்ச பே ஃபேஸ்ல கொஞ் பிம்பிள்ஸ் மாரி ஒரு ரெண்டு மூனு கட் ட்டி மாரி வந்துட்டுக்குது சேரி அதுவு நா நார்மலு ரொம்பலா ரிஸ்க் எடுக்க மாட்டே முல்டானி மட்டி மட்டு போடுவே
முல்தானி மெட்டி ஒங்கள்து ஆ ட்ரை ஸ்கின்னா ஆய்லி ஸ்கின்னா
கொஞ்சோ ட்ரை ஸ்கின் தா
ட்ரை ஸ்கின்னுக்கு முல்தானி மெட்டி போட்டா உன்னு ட்ரை ஆய்டு அந்த கட்டியு
தா என்து ஆய்ல் ஸ்கின் தா ரொம்ப ஆய்லி தா இது
ஆ ஆய்லியா இர்ந்தா அது ஓகே ட்ரை ஸ்கின்னா இந்தா முல் தானி மெட்டி போட்டீங்கன்னா என்ன பண்ணுனா உன்னு ட்ரை ஆய் ட்டு இன்னு பிம்பிள்ஸ் வந்து ஜாஸ்தியாயிடு
ஓ சேர் சேரி என்ன என்ன செரி இது ரெடியூஸ் ஆவ்னுனா என்ன பண்லா சொல்லுங்க
நறையா வருதுங்ளா பிம்பிள்ஸ் நறையா வர்தா
இது இத்தன வர்ஷத்துல எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வய்சு முப்பத் தெட்டு வர்ஷத்துல ஃபர்ஸ்ட்டு பிம்பிள்ஸ் எ ஃபேஸ்ல வந்துருக்
என்னப்பா சொல்றீங்க வாட்டிய மெடிக்கல் மெராக்கல்
எனக்குல்லா வந்ததில்ல பிம்ப எ ஃபேஸ்லா எ பையனுக்கு அப்டியே கொச்சகொச்சகொச்சகொச்சகொச்சன்னு வன்ட்டுக்கு எனக்கு வந்து ஆ அவுங்குள்க்கு எனக்கு ஏஜூலப் கூட இல்லப்பா ஏஜ்ல கூட ஸ்கின்னு வந்து கிளியரா இருக்கு எங்க அம்மாது வந்து ஜெ கொஞ் ஜெனிட்டிக் நல்லாருக்கு
ம்
எங்க பாட்டி இது அவுங்க அம்மாது கிட்டதட்ட நாலு வக் வகராவும் பாத்துருக்கே நாலு வக ஸ்கின்னுலா ரொம்ப நல்லாருக்கு அவுங்குள்து எது ஸ்கின் டிசீஸ்லா எது இருக்காது
அப்டிங்ளா அப்டினா பையனுடையது ஜெனிடிக் பாத்தீங்னா அவுங்கப் அப்பாவுடைய சைடா இருக்லாம்
அ இல்ல அவுங்க எங்கப் இப்ப எங்க வீட்டுகாரு கூட அது மாரி இல்லப்பா
ம்
அவர் கூட பிம்பிள்ஸ்லா எது இருக்
இ இது எதுனால வருதுனா ஃபேஸ் வாஷ் ஒழுங்கா பண்ணாததனால இன்னோனு பாத்திங்னாம் ஆயிலி ஃபுட்டு நெறைய எடுத்துக்கிறதனால இதனால இந்த பிம்பிள்ஸ் வர்லா எனா அந்த ஏஜுடு பசங்களப் க்கு அது அது மட்டுமே ஒரு
அ அதுதா சமோசா போய் வாங்கி சாப்ட்டுர்றது எங்கனாச்சு பசங்க கூட சுத் த்தறது எனா வாய்ங் எங்கனா ஆயிலியா எதுனா பொறிச்சு வச்சுச் நெறைய சாப் டுவா ஆயில் ஃபுட்டு பயங்கரமா சாப்டுவா நாப் பலமுற சொல்ட்டே பாயில் ஃபுட்ட எடுக் க்காத சிக்கன் எடுக்காத மட்டன் எடுக்காத இந்த கறி வகை எல்லா கொஞ்சோ விட்டுடு ஒரு ரெண்டு மாசோ கண்ட்ரோல் பண்ணு கொஞ்சோ நல்ல வெஜிடெபிள் ஃப்ரூட்ஸ் எடுத்தாவே
அ கியூரா கண்டிப்பா கண்டிப்பா வந்து நல்லாத் தண்ணி குடிக்கிணுங்க தண்ணி குடிச்சீங்கன்னா இப் இப்ப வந்து நீங்க வந்து உங்குளுக்கு ஜெனிட்டிக் நல்லாருக்கு எல்லாமே ஓகே பிம்பிள்ஸ் வந்துச் சினா அதா ஃபுல்லா ஹீட் ஆயிட்டு இருக்கனாலதா உங்குளுக்கு பிம்புள் வந்துருக்கு இதுக்கு பாத்தீங்னா நீங்க இப்பப் போட்டிங்ளீங்ளா முல்தானி மெட்டி அதோட கொஞ்சோண்டு ஆலிவேரா ஜெல்லு கொஞ்சோ மஞ்சள் தூளும் சேத்து போட்டீங்னாவே உங்களுக்கு அது கிளியர் ஆயிடு அந்த பிம்புள் மார்க்குமே இருக்காது அதப் போட்டிங்னாவே அந்தட் டானு அந்தரு பிம்புள்ஸ் மார்க்கே எல்லாமே அப்டியே போயிடு அதனால நீ வேற எ தும் பண்ண வேண்டா பையனுக்கு வேணுன்னா நா அது ஹோம் ரெமிடி சொல்றே அது வேண்ணா இப் ட்ரை பண்ணி பாருங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
பால்ல இருக்கு இல்லைங்ளா ப ராவா ஆம் வெறும் பால் காச்சாத பால் ல உளுத்தம் பருப்பு ஊற வச்சுடுங்க அதுல பாத்தீங் ன்னா பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்ளா
ம்
ஆ அதப் போட்டு அதையும் போட்டு ஊற வச்சிட்டு அதல இது என்ன சொல்லுவாங்க பாதான் பிசின் பாதாம் பிசின் ம் ம் ம் பாதாம் பிசின் அதலாம் போட்டு நல்லா மிக்சில க்ரைன் பண்ணிக்கங்க க்ரைன் பண்ணிட்டு தக் க்காளி ஒன்னு சேத்துக்கங்க டேன் ரிமூவ் ஆகு நல்லா டேன் ஆயிட் டுந்தனா அந்த டேனுமே ரிமூவாகு ஒரு தக்காளி போட்டு நல்லா அரச்சிகிட்டு இத வந்து நைட்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட்ல அப்ளே பண்ணி விட்ருங்க
ம்
அவுரு மூஞ்சில இருக்குற அ மூணு நாள் ஃப்ரிஜில வச்சு யூஸ் பண்லா மூணு நாள் தொடர்ந்து பண்ணுங்க அவரு மூஞ்சில இருக்குற பிம்பிள்ஸ் எல்லா அப்டியே அந்த டைட்டா புடிக்கு இறுக்கி புடிக்கு த்தம் பருப்பு அப்ப இன்ன பண்ணுனா இந்த குருவுல இருக்கிற இதுவெல்லா வந்துடு வெ ளியே நைட் அவரு படுக்கும்மோது குருவுல இருக்குற அந்த அழுக்கெல்லா வெளிய வந்துடு ஆ ம் மார்னிங் அவரு ஃபேஸ்வாஷ் பண்ணிகின்னாவே மூஞ்சுமே நல்லா பளிச்சினு இருக்கு டேன் எல்லா ரிமூவாயி மூணு நாள்ளே நல்ல ரிசல்ட் இருக்கு நீங்க இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா இல்ல ரொம்போ டேன் ஆய்ட்டுக்குற ஏனா ஆ இப்ப நெறையா அந்த கிரிக்கெட் விளாட போறான் அந்த க்ரவ்ண்ல இருந்துட்டு வருமோதுதா ரொம்போ கலரா இருந்தாபா பயங்கர பிங்க்கு கலர்ல வந்தான் நல்ல கலரு அவன் அப்புடே இப்போ அப்டியே ஆப்போசிட் கலர்ல அப்பு பிளாக்கா ஆய்ட்ற்றுறா எல்லாருமே கேட்டாங்க எங் ஃபேமில ஏன் இப்டி ஆய்ட்டான் இப்டி ஆய்ட்டான்-இப்டி ஆய்ட்டான்ட்டு அந்த ரிங்வாம் மாரி வன்ச்சு பாப்பா ஃபஸ்ட்டு அவனுக்கு கைல கால்ல ரிங்வா ரிங்வாம் வந்ச்சு படர் தாமரை மாரி வந்துச்சு
வந்துச்சிங்ளா
த அதுதா ஆஸ்பிட்டுல வந்து கரிகிரி ஆஸ்பிட்டல போய் காட்டிட் வந்தேன் அது வந்து ஒரு டேப்லட் மாரி குட்த் தாங்க அந்த மருந்து மாரி ஒன்னு குடுத்தாங்க அது ரெடி செட் செட் ஆய்டுச்சு இருந்தாலு அந்த ப்ளா அந்த ஆ ஹா ஹா ஒடம்புலலா வர்ல அந்த ஃபேஸ் அது வந் ததுல இர்ந்தான்ப்பா அந்த பிலேக் அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆய்ட்ச்சு பிளாக் மாரி ஒரு மாரி பிளாக்கியா ஆய்ட்டான்
மத்தபடி திருக்கா அந்த ப்ராப்ளம்லா இல்ல இல்லைங்ளா அவுங்ளுக்கு
இல்லப்பா அந்த மாரிலா இன்னு ரிட்டன் அந்த மாரி ரிட்டர்ன் ஆவுல
இப்பதிக்கி பாத்தீங்னா அவருக்கு வந்து எல்லாமே தனியாவே குடுங்க அவரு நீங்க யூஸ் பண்றத அவரு க்கு குடுக்காதீங்க அவரு யூஸ் பண்றத நீங்யூ பண்ணாதீங்க தனித்தனியாவே வச்சுக் குங்க ஏனா அவருடைய இதுவு உங்களுக்கு வரக்கூடாது உங்களுடைய இதுவு அவருக்கு போ இப்ப வந்து ரொம்ப சென்சிடிவா இருக்கு அவரு ஏனா இது இந் த இது வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது போகுதுனா திருப்பி எ தாது ஒரு க்ரீம் டெட்ஸ் வந்து அவரு பேஸ்ல பட்டாலுமே திருப்புவு அது அப்டியே இன்க்ரிமெண்ட் ஆய்டு அதுனா ஆ கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பிருக்கு அது திருப்பு அந்த மாரி வர கூடாதுனா நல்லா உன்னொன்னு வந்து பாத்தீங்குனா நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்க
ஆ ஆனா இது ஒன்னு பண்ணமாட்டான்ப்பா தண்ணியே குடிக்கு மாட்டான் நான் எவ்ளோ சொன்னாலு அது ஏத்துக்குவே மாட்டான் ஆ ஒ ஃப்ரூ ட்ஸ் வாங்கி வச்சா கூட அது சரியா சாப்ட மாட்டான் அதாவது அவ அவன கேர் பண்ணவே மாட் டான் அது ஒன்னுதா ரீசனே பா அ ஒ ஒன்னுமே இல்ல எழுந்து ஒக்காந்து தண்ணி எதுனா குடிச்சுட்டு நானா மோர் கலக்கி எட்த்துன்னு போய் குடுக்குணு நானா ஜூஸ் போட்டு எட்த்துன்னு போய் குடுக்குணு நானே எல்லாமே நானு அவனா வந்து ஓனா வந்து அவனா பண்ணிக்கு மாட்டான் எனக்கு ரொம்போ ஒரு சில டைம்ல ரொம்ப சு எரிச்சலாய்ட்டு நானே விட்ருவே தண்ணிகூட நா எட்த்துட்டு போய் குடுக்குணு அந்த மாரி நான் இது பண்ணிட்டோனா என்னன் தெரில
ம்
அதுதா கஷ்டமாக்குது என்னன்றது ம் இன்ன பாக்லா விடுங்க பாத்துக்கலா காலைல பாத்துக்கலா கண்டிப்பா அடுத்த கால்ல கண்டிப்பா அடுத்த இணைப் ப்புல வந்து உங்ககிட்ட நிறைய என்னது அது அந்த அந்த பேஸ் ரெமிடி எப்புடில்லா பலப் பல பல பல லன்னு ஃபேஸ் வெச்சுக்கணு இனிமேட்டு பாருங்க எவ்ளோ டார்ச்சர் பண்றனு மட்டு பாரு உங் உங்ள ஃபேஸ்க்கு என்ன பண்ணனு உங்க சலுனுக்கே வரமாட்ட நானு பியூட்டிஷினுக்கே வர மாட்ட ஆன உங்க கிட்ட இருந்த எல்லா பியூட்டி டிப் சு வாங்கிருவே இல்ல நீங்க சொல்லிடுவீங்க நா கேட்டா சொல்லிடுவீங்க தெரிதே பரவால்ல கொஞ்சோ தானே செலவாவு பாத்துக்லா உங்ககிட்ட டிப்ஸ் வாங்கி வாங்கி உங்கள விட ஃபேஸ் பல பலன்னு வெச்சிக்கல என் பேர நா மாத்திக்கிற அ நன்றி நன்றிப்பா நன்றிப்பா ஆ